ஹலோ ஆ கேக்குதாடா
க்கா ஆ சொல்லுங்கக்கா
என்னாச்சு உங் காலேஜ்லா எப்டி போ முடிஞ்சிச்சா உங் காலேஜ்லா அப்டியாடா சேர் சேரி ஓ ஓகே ஓகே எப்டி இந்துச்சி போன இதெல்லா காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இந்துச்சிப்பா
நல்லாதான்க்கா இருச்சி ஆ நா காலேஜ்லா அவ்ளோவா போனதுக் கடையாதுக்கா காலேஜ் ஆ மிஸ் பண்ணிட்டேன் என் காலேஜ் டேஸ்லாம் ரொம்போ நா ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ்ஸு அப்டின்னு சொல்ட்டு மிஸ் பண்ணிட்டேன் நாங்கல்லா கொஞ்சோ கேங்காப் போனோம்கா நா ட்வெல்த் முடிச்சுட்டு எனக்கு எனக்கு மொத்தமே ஒரு ரெண் ஒரு மூணுப் பசங்க தான் ஃப்ரெண்டு ஒருப் பொண்ணு பொண்ணுங்கதா ஃப்ரெண்டு பசங்கலா இருப்பாங்க ஓரளக்கு பேசுவாங்க அவ ஒருப் பொண்ணு வந்து முஸ்லிம்னால அவ வந்துப் பேங்களூர்லப் பேய்ப் படிக்க ஆரம்பிச் ட்டா அந்தப் பொண்ணு அப்டியேப் போயிடுச்சு அ இ இன்னொருப் பொண்ணு கிட்ட நான் பேசுறதே இல்ல அந்தப் பொண்ணு வேணா அப்டி சொ அந்தப் பொண்ணு கேரக்ட்ர் சரியில்லனால வேணா அப்டி சொல் ப்ரோம் இன்னொருப் பொண்ணு இருந்தா அவதா வந்து ஒரு காலேஜ்லப் போயிட்டு ஜாயின் பண்ணா ஆ ஜாயின் பண்ணிட்டு எங்க வீட்ல வந்து கோஎஜூகேஷனால வேணான் சொல்ட்டாங்க அக்கா வந் ந்து கேள்ஸ் காலேஜ்லதா படிச்சா
செரி செரி
ங்கயே வந்து நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்டின்னு சொல்ட்டு எனக்குப் ப்ரெஷ்ஷர் குடுத்தாங்க எனக்கு வேணா அந்தக் காலேஜ் அக்காவே சொல்றா அந்தக் காலேஜ் வேணாமா அப்டின்னு சொல்ட்டு சொன்னா நா வந்து நா ஃபுல்லாவேப் படிச்சதெல்லாமே கோஎடுகேஷனால எனக்கு வந்து எனக்கு இப்டிதான் வேணும் அப்டின்னு கேட்டன் அதுக்கப்றம் அந்த காலேஜ் வந்து தூரோம் பஸ் இருக்காது ஆனா எனக்கு அந்த மாதரி தான் புடிக்கும் ந்த தூரம் பஸ் ஸ் இல்லனாலும் நா போனுன்ற மாரி எனக்கு ஒரு ஆச என் ஃப்ரெண்டு அதுக்கேத்த மாரி அந்த காலஜ்லப் போய் ஜாயின் பண்ணிட்டா அதுக்கப்பறம் எங்க அப்பாக் கிட்டக் கேட்டு என் ஃப்ரெண்டு கால் பண்ணா ஜாயின் பண்ணிட் திரும்ப நா ஜாயின் பண்ணிட்ட நீ ஜாயின் பண்ணிடுடீ அப்டி சொல் எங்க வீட்ல ஒத்துக்கவே மாட்டாங்க அப் அப்பறம் அழுதன் அழுது சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க கூட்டிட்டு போயிட்டு போற வரைக்கும் கன்வைன்ஸ் பண்றாங்க வேண்டா அந்த காலேஜ்ச பக்கத்துல இன்னொரு காலேஜ் இருக்கு நம்ம அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லி படிச்சா நா அங்கதா படிப்பே அப்டின்னு சொல்லிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணே அதுக்கப்பறம் பாத் து ஒரு ரெண் நாளுக்கு அப்பறம் எல்லா பசங்களும் மெசேஜ் பண்ணாங்க எந்த காலேஜ் எந்த காலேஜ்ன்னு அப்றம் பாத்தா ஒரு பத்தொன்பது பசங்களும் அந்த காலேஜ் பா ஃபுல்லா பாய்ஸ்சு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே ஜாலியா போச்சுக்கா நல்லா ஜாலியா போ போச்சி அ காலேஜ்ஜி கிளாசுக்கே போ மாட்டோ பஸ் வராது அது ரூட்டுக்கு அதனால நடந்து போணோ ஒரு ஒரு மண் நேரம் ஆகும் நடந்து போறதுக்கு அவ்ளோ நேரம் நாங்க நடந்து போவோ நடந்து போயிட்டு பேசிக்கிட்டு டைம் ஆயிடும் காலேஜ் டைம் ஆயிடும் அதனால வெளியே நிக்க வச்ச சிருவாங்க ஒரு ரெண்டு கே அ அது ரெண்டு பீரியட் வந்து போவே மாட்டோ வெளியேதா நின்னுட்டு இருப்போ எப்பவுமே அப்டியே காலேஜ் டேஸ்ல அந்த அந்த ஒரு வருஷம் அப்டே போயிடுச்சி போயிட்டு அதுக்கப்பறம் பசங்க செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்பறமா வந்து பைக்லா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப் அப்பறம் அவுங்க போக ஆரம்பிச்சட்டாங்க செகண்ட் இயர்ல எங்களுக்குமே வேன் விட்டாங்க ஏனா தூரத்துல இருந்து பசங்க வர்துனால வேனு இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் எங்க காலேஜ்ல வந்து வேனே விட ஆரம்பிச்
பரவால்ல இப்ப நீங்க போன நாலா வந்திருக்குன்னு நெனைக்கிற
இல்ல எங்க அம்மா ஸ்டார்டிங்லயே கேட்டாங்க எப்டி வேன்ன இல்ல பசங்க அதா கேர்ள்ஸ் வர்றத பொறுத்துதா இருக்கு ஏன்னா எங்க காலேஜ்ல வந்து மோஸ்ட்லி வரமாட்டாங்க தூரமா இருக்கோம்ல காலேஜ் அதனால ஃபுல்லா பாய்ஸ்தா இருப்பாங்க நாலு பேர்தா கேர்ள்சே இருப்பாங்க அந்த காலேஜ்ல நாலு பேரு மூணு பேரு ஒரு கிளாஸ்ல ஆனா நாங்க வந்து செட்டு அப்டின்னா ஒரு ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருந்தாங்க அதனால ஆறு பேர் இந்த கிளாஸ்ல ஆறு பேர் இந்த கிளாஸ்ல சொல்லிட்டு தனித்தனியா போட்டாங்க இருக்கிறதே ஹையஸ்ட் பன்னெண்டு பேரு எங்க கிளாஸ்ல மட்டும் தா ருப்பாங்க கேர்ள்ஸ்சு ஃபுல்லா பாய்ஸ் ஆனா ஒரு பாய்ஸ்ட்ட கூட நாங்க பேச மாட்டோ
சேரி சேரி ஆ
பேசுவோம் அவங்களு பேச மாட்டாங்க நாங்களு பேச மாட்டோ ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹாய் ஏன் வரல நீங்க காலேஜக்கு மறுநாள் வந்து பக்கத்துல போய் நின்னா முதல்ல நீ யாருன்ற மாரி பாத்துட்டு அப்டியே சைலன்டா போயிடுவானுங்க இந்த பசங்க இது வரைக்கு எங்க காலேஜ்ல பசங்கிட்ட நா பேசினதே கெடையாது அதுவு மெசேஜ்ல பேசிருக்காங்க ஹாய் பாய் அவளோதா அப்டியே மெசேஜ்ல போய்டு இது வரைக்கு எந்த ஒரு காண்டடக்ட் எதுவுமே கெடையாது இப்டிதாக்கா ஏ காலேஜ் டேஸ் முடிஞ்சி
ஓ அப்டி போயிச்சா உங் காலேஜ்சு
அப்புறோ ஊட்டிக்கு கூட்டு போனாங்க ஊட் டியில வந்து ஓரளவுக்கு கொஞ்ச பாய்ஸ் நாலு நாலஞ்சு பேர் வந்தாங்க அதுவு ஓரளவுக்கு பேசுற அந்த பசங்கதான்னால அப்டியே ஜாயின் பண்ணி ஒரு மாரி நல்லாவே போச்சு லாஸ்ட் எண்டிங்ல நல்லா முடிஞ்சிச்சு எங்க காலேஜ் டேஸ் அப்பதா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோ சேர் முடிய போகுது வெளியே போவோ அந்த மாரில்லா சொல்லி இப்டிதா எங்க காலேஜ் முடிஞ்சிச்சுக்கா உங்ளுக்குக்கா
எனக்கு வந்து நா கொஞ்சோ என்ன சொல்றதுக்கு இன்ஜினியரிங்தா போலான்னு பா அப்பா பாத்தாங்க பட் ஆனா எனக்கு வந்து கால எந்திச்சு போகலென் ரொம்ப கஷ்டம்பா நா என்ன சொல்லிட்டு நா அதெல்லா போமாட்டே என்ன டிகிரில கொண்டு போய் சேத்து விட்டுருங்கச் சொல்ட்ட அது பக்கத்துலெயெ இங்கே இருந்தா ங்க யா எனக்கு ஒரு வண்டி வாங்கி குட் விட்ருங்க நா போய்ட்டு வந்துடுற அப்டின் சொல்ட்டு அப்புறோ ப பக்கத்துல இருக்க மாந்தா பாத்தாங்க பாத்துட்டு கொண்டு பேய் எனக் அ பி சி ஏ தா நா படிச்ச எடுத்த கம்ப்யூட் அப்ளிகேஷனு அப்போ வந்து செரி ஓகே போய் சேத்து விட்டாங்க அப்பா சேத்துட்டு என்னனா ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு வாங்கி குடுத்தாங்க அதுவு வீட்ல இருந்து ஒரு பத்து பத்துல இருந்து பதினெஞ்சு நிமிஷோ தான்டா காலேஜு அதுவே என்ன சொல்றதுக்கு எட்டரைக்கி காலேஜ் இருக்கு நா எட்டு மணிக்கு தா எந்திப்பனே என்சுரி கட கட கடன் குளிச்சிட்டு கட கடன ட்ரெஸ் எ தலைய கூட தோட் த்த மாட்ட அப்டி ஈரமா கொட்டு எல்லா அப்டியே போட்டு தரகணு கெளம்பிருவ கெளம்பி அ கரெக்டா ஒரு இங்க என்ன சொல்லுங்க ஒரு எட்டு இருவதுக்கெல்லா ப ஒரு எட்டு இவபது இருவத்தஞ்சுகுலா வண்டிய எடுப்பன் வச்சுக்கோய அத அடிச்சு புடிச்சு போவ அந்த க்ளோஸ் பண்ணும் போது போய்டுவ ஆனா உள்ள போயிருவ எப்டியாது உள்ள போய்ருவ
ஓகேகா
க்ளஸ் ரூம் போய்ருவ எட்டே முக்கால்க்கு ஸ்டார்ட் ஆவுன் நெனைக்கிற க்ள இது க்ளாசு அப்டி முடிச்சுட்டு ஒரு ஒன்னே முக் க்காலுக்கெல்லா விட்ருவாங்கப்பா மத்யானோ நா லன்ச் எடுத்துட் போ மாட்ட ஏனா வீடு பக்கத்ல இருக்கனால என்ன பண்ணுவ தெரிமா வந்தே சாப்ட்டுக்கலா சொல்லி லன்ச்லா எடு போ மாட்ட ஃபஸ்ட்டு ஆனா உண்மய சொல்ணு காலேஜ் விட்டனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏனா நா படிச்சுட்டு கோயெட் தா பட் ஆனா என்னனா பா கேர்ள்ஸ விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷோ கழிச்சு தா பாய்ஸ விடுவாங்க அப்ப மொதல்ல விட்ட ஒ னே என்னன் தெரிமா நா ஃபஸ்ட் ஆள் நாந்தா அந்த காலேஜ விட்டு வெளிய வருவப்பா மொதல் ஆள் வண் வை கெடுத்துட்டு ஓடி வந்துருவ ஓடி வந்துட்டு பத்து நிமிசத்ல வீட்டுக்கு வந்துருவ வந்துட்டு சுட சுட உக்கான் சாப்டுவ ஏனா அப்ப தம்பிங்க ரெண்டு பேரு வந்து டிப்ளமோ அதெல்லா படிச்சுட்ருந்தாங்க காலேஜு அப்றோ கூல் படிச்சுட்ருந்தாங்க அப்போ வந்து என்னன்னா நா என்ன பண்ணுவ மித்தோன வீட்டுக்கு வந்துட்டு எங்க அப்பா வந் வந்துருவாங்களா மதியானொ சாப்பாடுக்கு உக்காந்து நல்லா சூடா சாப்டுட்டு உக்காந்து டிவி பாத்துட்டு அப்டியேதா ஓடிச்சு என்னோட இது ரெண்டு வர்ஷ் டொ ஆனா ரெண்டாவது வர்ஷோல்லா இருக்கும்மோதே வந்து எனக்கு மரேஜ் ஃபிக்ஸாய்டிச்சு பிக்ஸ் ஆயி என்ன ஆயிடுச்சு கல்யாணோ வந்து அதா லா செகெண்டு செகண்டியர் வந்து ஆ ஃபோர்த்து செமெஸ்டர் படிக்கும்மோது மரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஆனதுக்கப்றோ பாத்தன்னா அது வரிக்குன் னொம்ப நல்லா படிப்பன் பா உண்மைலியே நல்ல தா படிச்சுட்டுருந்த என்ன சொல்றதுக்கு யூனிவெர்சிட்டி ரேங்க்கு எடுக்குற அளவுக்கு நா கேப்பாசி என்ன சொல்றது அந்த அளவுக்கு இருந்த நல்லா படிச்சு நல்லா இதுவா தா இருந்த இது எப்போ இந்த மேரேஜ் ஃபிக்ஸாயிட்ச்சோ அதோட எனக்கு புடிச்சிச்சுப்பா அதுக்கப்புறோ ஃபோன் பேசுறது அது இதுன் சொல்ட்டு ஸ்டடீஸ்ல சுத்தமாவே கான்சன் பண்ணாம விட்டுட்ட விட்டுட்டு அப்பறோ எப் ப்பறோ என்னன்னா ஓரளவுக்கு என்ன சொல்லுது ப ஒரு க்ளியர் பண்ற அளவுக்கு பாஸ் மார்க்குன் சொல்லவேனா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அந்த மாரி எடுக்க ஆரம்பிச்ட்ட மார்க்ஸ்ஸ அதுக்கப்றோ ஃபிஃப் த்து செமெஸ்ட்ரு அதா லாஸ்ட்டு ஃபைனல் இயர் வரும்போது தெல்லா மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு காலேஜ் கம்ப்லீட் ஆகல அதுக்குள்யே வந்து மேரேஜ் ஆயிடுச்சா மேரேஜ் ஆன ஒனே என்னாயி போச்சு ஃபிஃப்த்து செமிஸ்டர் கூட நா அட்டன் எக்ஸாமே எழுத வர்ல மேரேஜ் ஆய் ஊர்ல தா மேரேஜ் பண்ணி குடுத்தாங்க அப்பவே நா ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்ட போய்ட்டு அப்றோ வந் து அந்த எக்ஸாம்யு எழுதல அப்றோ அந்த அப்டி டிஸ்கண்டினியூயே ஆயிடுச்சு எங் காலேஜு சுத்தமா ஆனா என்ன வந்து கூப்ட்டாங்க னொம்பொ கூப்ட்டாங்க நா தா வந்து அப்டே போய்ட்ட அதுக்கப்ப எனக்கு அது ஒரு இன்ட்ரஸ் இல்லாம போயிடுச்சுபா நல்லா படிச்சிட்ருந்த அது என்
டச்சு விட்டு போய்டுங்கா
இப்டியே நிக்க ஒரு இன்டரஸ்ட் இல்லாம போய்டிச்சு ஒரு பயம் வந்துச்சு அதுவு எக்ஸாம் எழுதணுமே படிக்கணுமேன்னு சொல்ட்டு அந்த பயத்துலயே நா ஊதிட்டே அப்டியே அப்றோ ஒரு ஒ டூ இயர்ஸ் கழிச்சுதா நா வந்து என்னோட டிக் கிரியே கம்ப்ளீட் பண்ணேணு வச்சுக் கோயே
கேக்காம பரவால அதுக்கப்பறோ படிச்சிருக்கீங்களே நீங்க
ஆ அதுக்கப்பறோ வந்து ந்து ஏன்னா நா நல்லா படிக்குற பொண்ணுனால வந்து என்னோட பிரின்சிபல் சாரு செரி எச்சோடி சாரு செரி எனக்கு சான்ஸ் குடுத்தாங்க அப்போ என்ன நா வந்து டிஸ்கண்டினுவ் பனோ ஃபைன்லா சுத்தமா எனக்கு இது இல்லேல்ல அப்போன்னா அவுங்க என்ன சொன்னாங்க நீ ஸ்கூல்ல காலேஸ் வாயி காலேஜ்ல வந்து ஃபீஸ் கட்டி படி அப்டின்னு சொன்னாங்க ஃபோர்த் செமஸ்டர் மட்டு நீ பிப்த் செமஸ்டர் மட்டு எக்ஸாம் எழுதிக்கோ மத்த சிக்ஸ்த் செமஸ்டர் மட் ட்டு லாஸ்ட் ஆறு மாசோ மட்டு பீஸ் கட்டி காலேஜுல வந்து ரீஜாயின் பண்ணி படிங்க அப்டின்னு சொல்ட்டு அப்றோ எப்டியோ படிச்சி நா சொல்ல போனா எனக் காலேஜ்ஜு மூணு வருஷோ முடிக்கனு கொறஞ்தது அஞ்சு வருஷோ படிச்சிருக்கே ஏதோ ஒன்னு எல் எல் பி படிச் ச்ச மாதிரி படிச்சு முடிச்சிட் முடிச்சு சட்டுஃபிகேட் வாங்கிட் க்கே ஃபர்ஸ்ட் க்ளாஸ்ல தா பாஸ் ஆனே அப்ப படிச்சு வாங்கிருந்தா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வாங் வந்துருப்பே செரியா டிஸ்டின்ஷனோட வந்துரு குவோ எடையில ப்ரேக் ஆயி இதுவான நால என்ன ஆயி போச்சு நா அப்ப கூடல்ல நா பாறே நா லாஸ்ட் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணி படிச்சேன்னு சொன்னேல்ல அந்த டைம்ல கூட நல்ல மார் ர்க் எடுத்தன்டா அப்போ நா ஃபர்ஸ்ட் வாங்குனே பான் தான்
பரவால்லக்கா நீங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களே நீங்க
காலேஜ்ல வந்துதா படிச்சே அப்ப வந்து மத்த பசங்கல சின்னப் பசங்க அதா என்ன விட கொஞ்சோ சின்னவங்களா தான இருப்பாங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து கம்மியா தா இருப்பாங்க அதே சேம் என்னோட எச் ஓடி சாருதா அவர் எப்போது பெருமையாவே சொல்லி சொல்லி எடுப்பாரு இவுங்க என்னோட ஸ்ட்டூடண்ட் என்னோட ஸூ டூடண் ஹ அப்டின்னு சொல்லி சொல்லியே சொல்லுவாரு நா செரி அவர் சொல்றதுக்காவது நம்ம ஒழுங்கா நம்மளோட அவரோட பேர காப்பாத்தணுமே அந்த ஒரு இதுலயே வந்து என்ன தெரிம்மா நல்லா படிச்சே அது நல்லாப் படிச்சு லாஸ்ட் இது நல்லா எழுதுன அப்பதா நெனச்சே அட கடவுளே இத ஒழுங்க நா அ ப்பவே பண்ணியிருந்தேன்னா இந்த இயரூ எனக்கு கரெக்டா ப்ரேக் டவுன் இதுவாயிருக்காது அதே மாதிரி வந்து நா நல்லா ஒரு ராங்க் ஓல்ட்ரு வாங்கியிருப்பேனே மிஸ் ஆயி போச்சே அப்டின்னு சொல்லி எனக்கு அந்த டைம் ரொம்ப வருத் தப்பட்டே அதோட முடிஞ்சிச்சுப்பா அதுக்கப்றோ நா வேற எதுவு படிக்கல ஏனா அதுக்கப்றோ கொழந்த அத முடிச்சு போனோனே எனக்கு அடுத்த மாசமே நா கன்சீவ் ஆயிட்டே அனால அப்றோ ஃபஸ் ட்டு பேபி அதுக்கப்றோ செகண்ட் பேபி அப்டியே லைஃப் போய்ட்டே இருக்கு இப்போ வரைக்கூ பசங்க கூட தா போய்ட்ருக்கு அப்டியே லைஃபு
இருக்கீங்களே அதுவே பெரிய விஷ்யோ வீட்ல விட்ருக்காங்களே
ஆமாப்பா நா வந்து நீ சொன்ன மாரி நா வந்து வேணானு நெனப்பே ஆனா வந்து ஒன்ஸ் படிக்கணு முடிவு பண்ட்டேன்னா படிச்சுருவே ஓகேவா அந்த ஒரு ஆமா படிக்கணு நம்ம னு எப்டியாது எடுக்கணு அது சொன்ன மாரி என்னோட சார் வந்து அவரோட மோட்டிவேஷன் தா அவர வந்து வ கிளாஸ்ல வந்து சொல்லும் போதெல்லா நெனப்ப ஐயோ அவர் பேர காப்பாத்தனு அவர் ஸ்டூடென்ட் சொல்லி பெருமையா சொல்றாரே அப்டின்னு சொன்ன அந்த ஒரு பயத்துலயே அந்த இதுலயே வந்து நா கிளாஸ் ஒழுங்கா அட்டென் பண்ணி
ஒகே காலேஜ்லல்லா போய் படிச்சீங்களா அக்கா
என் கேட்ட
காலேஜ்லலா போய் படிச்
ஆமாப்பா அந்த இந்த இஸ்கு அந்த ஆறு மாசம் அப் காலேஜ் போய் தா படிச்சே டெய்லி ரெகுலர் க்ளாஸ் தா போய் தா படிச்சே ம் அப்டிதா லைஃப் போச்சு அப்டி என்னோட காலேஜ் டேஸ்ஸு சேரி ஓகேடா மழ பெய்ற மாதிரி இருக்கு சரி பாக்குறே என்னன்னு பாத்து அப்புறொ கூப்புட் ட்டு போனா
ஆ செரி ஓகேக்கா வைக்கிறேக்கா ம் ஓகேக்கா